வந்து ஃப்ரண்ட்ஸ் பத்தி பேசலா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்ளா?
ஆ ஸ்கூல் டேஸ்லருந்தே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க
நீங்களும் அவங்களும் எவ்ளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்க எத்தன வருஷமா
ஆல்மோஸ்ட் மெனி இயர்ஸ் இப்ப வரைக்கு கான்டெக்ட்லதா இருக்கோ கிட்டத்தட்ட ப்ரிகேஜில இருந்து
பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு
எவ்ரிதிங் எல்லாமே ஸ்பெஷல் தா ஓப்பனா பேசுறா ஜட்ஜிமெண்ட் இருக்காது நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கான எல்லா தேவைகளையு அவங்க நல்லாவே பண்ணுவாங்க
ஃபர்ஸ்ட் எப்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு
ஸ்கூல்லதா சேம் பெஞ்ச் சேம் கிளாஸ் ஒன்னாதா ஒட்காந்துருந்தோ அப்றோ ஸ்லோவா க்ளோஸ் ஆயிட்டோ கொஞ்சம் கொஞ்சமா பேசி
ந்துது
யூஷ்வலி நாங்க ஏதும் பெருசா யோசிச்சிகல கொய்ட்டாதா இருந்தோ, ஆ இப் ஆ லேட்டர் சம் சம் பர்சன் அப்டே ஃபிரண்ட்ஸ் ஆயிட்டோ
நீங்க அவங்க கூட டெய்லி சேட் பண்ணுவீங்களா?
அ ஆல்மோஸ்ட் கிட்ஸ் மீம்ஸ்சா ஷேர் பண்ணுவோ
மீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயன் பண்றதே
எக்ஸாட்லி அதுதான்
உங்களோட ஃபன்னியஸ்ட் மெமரி ஏதாச் சு இருக்கா
ஆஹ் ஒன் டைம் அவுட்டிங் போன புல்டே லாஃப் பண்ணிட்டே இருந்தோம் அது வந்து பாக்குறவங்கள கண்டிப்பா மென்டல்ன்னு இருப்பாங்க அந்த மாதிரி ப்புல்டே லாஃப்ல போச்சு அதுதான் எங்கலோடா ஃபன்னியஸ்ட் மெமரி
பப்ளிக்ல லவுடா சிரிச்சு எம் எம்பாரஸ்மெண்டான எஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க உங்களுக்கு
ஓகே
ஆமா ஆனா அந்த டைம் நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சப்போர்டிவா இருப்பாங்களா உங்களு க்கு
ஆ கண்டிப்பா ரொம்ப சேடா இருந்தா அவுங்கதா மோட்டிவேட் பண்ணுவாங்க அவுங்க வந்து நறைய விஷயத்துல எனக்கு ஹெல்ப்பு பண்ணிருக்காங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாரி
நீங்க அவங்க கிட்ட உங்களோட ப்ராப்ளம்ஸ்லா ஷேர் பண்ணுவீங்களா
டெஃபினட்டா அவுங்ககிட்ட எப்பமே பீல் பேஸ்னா ரொம்ப லைட்டாவே ஃபீல் ஆகு நம்ளுக்கு நறையா சொல்யூஷன்ஸு கடைக்கு
நீங்க அவுங்க கிட்ட சண்ட போட்டுர்க்கீங்களா
ஸ்மால் ஃபைட் அடிக்கடி வருந்தா பட் லாங் டைம் பேசாம இருக்க முடியாது தில்ல சம்டைம்ஸ் ஒரு இப்போ நம்மள விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு் கூட இருக்காங்கனா சின்ன சின்ன பொசசிவ் ஃபைட்ஸ்லா இருக்கு
அது அப்டியே நார்மல் ஆகிடுமா
ஏமா ஒரு மீம் அனுப்னா போது எல்லாமே ஆல்மோஸ்ட் நார்மல் ஆய்டு சோ ரொம்பல்லா இது ரொம்ப பீக்லவல் ஃபைட்ஸ்லா வந்தது இல்ல
அவுங்க கூட ஷாப்பிங் இல்லன்னா அவ்ட்டிங்ஸ்ல்லா கூட போவீங்ளா
ரொம்ப அடிக்கடி அவ கூட எக்ஸ்ப்ளோர் பண்றது நல்லா இருக்கு அது என்னமோ போன எடமா இருதாலு ஃப்ரண்டஸ் கூட போம் போது ஒரு டி ஃப்ரெண்ட ஃபீலா இருக்கு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் ஆ பிளேஸஸ்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கு
பில் ஃபே பண்ண யார் எஸ்கேப் ஆவாங்க
ரெண்டு பேரு அது நா ரொம்ப அதிகமா மேக்சிமம் அவதா எனக்காக வே பண்வா
பெஸ்ட் ப்ரெண்ட்ல பிடிச்ச குவாலிட்டி என்ன உங்ளுக் க்கு
கேரிங் சம் டைம்ஸ் ரவுடித்தனமு தா அதுவு அவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேல் அதனால
ட்ரஸ்ட்டு இம்பார்டன்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல
ஆ ஆமா ஆ ஓரே நிமிஷோ அத்த ஆ ரொம்ப இம்பாட்டண் தா அதுவு ஸ்ட்ராங்கா ப்ரெண்ஷிப் மேண்டெய்ன் பண்ணு அ பண்ணனு அதுதா ரொம்ப இம்பார்ட்டன்ட்
கிடுமோ இன்னு பயோ இருக்கா
கொஞ்சோ பட் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால இன்னு லைஃப் லாங் இருக்கணுன் ஆச அவ்ளதா
குட் ப்ரெண்ட்ஸ் கடைக்கிறது லக்கிதா ரொம்ப
அப்சல்யூட்லி ரியல் ப்ரெண்ட்ஸ்லா ரொம் ர அது நமக்கு ரொம்ப கஷ்டமு கூட இந்த காலத்துல
பெஸ்ட் ஃரெண்ட்ஸ் கூட டிராவல் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு
ஆ யா செம ஃபண்ணா இருக்கு எப்பமே அவங்க கூடதா நறையா போய்ருக்கே
அன்பிளான்ட் மூமெண்ட்ஸ் தா பெஸ்ட் மெமோரிஸே நமக்குலா
ஆமா அதுதா ஒரு ஸ்வீட்டஸ் மெமரிஸ் சம்டைம்ஸ் சண்ட போடும் போது அந்த மெமரிஸ் தா நம்ம திருப்பி போய் பேசுறோ ஃபீல் பண்ண வைக் கும்
எனக்கு இப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி பேசி பேசி சிரிப்பருது
வந்து லைஃப்ல எப்பமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்
உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கிட்ட சீக்ரட்லா சொல்லுவீங்ளா
ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ட்ரஸ்ட் இருக்கதுனாலயே எனக்கு கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகும்ல்ல அதனால எல்லா சீக்கரட்டையு கண்டிப்பா ஷேர் பண்ணுவ
உங்களுக்கு பிடிக்காத ஒரு முமெண்ட்னா என்னன் தெரியுமா
ரொம்ப அதனாலதா அத பிளாக்மெயில் பண்ணுவாங்கல்ல அதா அப்பதா ரொம்ப நம்மளுக்கு சம்டைம்ஸ் பீல் ஆகு எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுறதுல்லா
படே செலிப்ரேஷன்லா அம் ஸ்பெஷலா ச பண்ணுவீங்ளா
ஏ அவ படே வந்து எப்பமே ஸ்பெஷல் அதனால சர்பரைஸ் பிளான்லா ட்ரை பண்ணுவோ அதெல்லா கேக் கட்டிங் அதெல்லா ட்ரை பண்ணிருக்கோ
உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட மூஞ்சுல எல்லாம் கேக்க பூசி விளாடுவீங்களா
டெபினெட்லி கிளீனா செலிப்ரேட் பண்ண சான்ஸே இல்ல அந்த மாதிரி எல்லாரும் செலப்ரேட் பண்ணுவோம் ரொம்ப இன்னைக்கு ஃபுல்லா அட்ராஸ்
பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க
ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுப்பே அப்புறம் அவள கின்டல் பண்ணி அவள வெறுப்பேத்தி நார்மலா பேசவச்சு அது ஒரு ஃபண் மூமெண்டாவே இருக்கும் அத திருப்பி திருப்பி அவ கோவப்படுத்த
சுசுசு சாரி பஃஸ்ட்ட் யார் சொல்லுவாங்க
மோஸ்ட்லி யாரும் சொல்லிக்க மாட்டோம்ன்னாரெண் ஏன ஃப்ரெண்ட்சிப்க்குள்ள சாரின்றது கிடையாதுல்ல அதனால ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டோம் சாரிக்கு பதில மீம்ஸ்
உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு அஹ் செல்ல பெயர் இருக்கா
அப்படி எதுவும் இல்ல ரேண்டமா கூப்பிடுவோம் அவ்லோதா
நீங்க பப்ளிக்ல அந்த நிக்நேம் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல பண்ண எம்பாரிஸ்மெண்ட் மூமெண்ட் இருக்கா
இல்ல அது எம்பாரிஸ்மெண்ட் டருக்கும்ன குப்ட்டுக்க மாட்டோம் மேக்சிமம் ஒன்னாதா இருப்போ அதனால தூரமா இருக்க வாய்ப்பே இல்ல
நீங்க லேட் நைட்லாம் டாக் டாக்ஸ் பண்ணுவீங்களா பேசுவீங்களா
மேநி டைம்ஸ் ஒன் டைப் டாபிக் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் வரைக்கும் கும் பேசுவோம் அதெல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும்போ ஒரு டாப் ஸ்டார்ட பண்ண அத பல டாபிக் மாறிக்கிட்டே இருக்கும் வேற
இதுக்காக நம்ம தூக்கத்தையே சாக்ரீஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஷிப்காக
ஆமா எக்ஸாக்ட்லி ஏன்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லா ஸ்லிபியாவே இருக்கும் நம்மளுக்கு எதா இருந்தாலும் தூக்க கலகத்துலையேதா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்
பீங்களா நீங்க
கேலரியில பாதி அவளா தா இருக்கு நறையா ஃபோட்டோஸ் இருக்கு முக்கியமா நல்ல ஃபோட்டோஸோட எம்பாரசிங் ஃபோட்டோஸ்
கேண்டிட் ஃபோட்டடோஸ்ஸா இல்ல பிளாண்ட் ஃபோட் டோசா எடுப்பீங்களா
மோஸ்ட் ஆஃப் ரேண்டம் கேண்டிட் எம்பாரஸ்மெண்ட் தர ஃபோட்டோஸ் அந்த மாதிரிதா இருக்கும் பிளான்டு லாம் ஒரு நாலஞ்சு கம்மி தான்
பெஸ்ட் ஃபிரெண்ட் இப்போ வந்து லைப்ல சக்சஸ் ஆனோ இல்ல உங்கள விட மார்க் அதிகமா ஆ னாலோ நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க ங்ளா
ரொம்ப கண்டிப்பா எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தா அதனால ரொம்ப ஹேப்பியா தா ஃபீல் பண்ணிப்போ
நா ஜலசே இருக்க கூடாது அதுல
கரெக்ட் அவங்க சப்போர்ட் தா முக்கிய நம்ம எவ்ளோ சப்போர்ட் பண்றோ அவங்க நம்ளுக்கு எவ்ளோ சப்போர்ட்
நீங்க ப்யூச்சர்ல சேம் சிட்டில இருக் ஒர்க் பண்ணனு இருக்கணுனு ஆச சயா
நாட் ல ஒன்லி சேம் சிட்டி சேம் ஹவுஸ்ல இருக்கணுனு கூட ஒரு ஆச இருக்கு பட் லைஃப் எப்டி கொண்டு போணு ன்றது அது லைஃப் ஓட டெடிஷ் டெசிஷன் தா
ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல
அப்சல்யூட்லி ஆனா ரொம்ப நாள் டிஸ் டன்ஸ் இருக்கூடாது ரியல் ஃப்ரெண்டஷிப் டிஸ்டன்ஸ்னால பிரேக்கு ஆகாது
உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி
லைக் எ ஃபேமிலி மெம்பர் வெல் விஷஸ் ஒரு சீக்கரட் டைரி அந்த மாரி கம்ஃபர்டபிள் அண்ட் சேஃபா ஃபீல் பண்ற எல்லாமே அவுங்க தா
ஆமா அது தா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு இதுவே
ஆமா லைஃப்ல குட் ஃபிரண்ட்ஸ் இருந்தா ஸ்ட்ரெஸ் கொஞ்ச கம்மியாகு நம்ம ஒரு நல்ல
ஆமா நம்ம எப்போமே வந்து அஹ் லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெடச்சாங்னா நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட கூடாதோனு தோணு அப்பற இது கூட இப்போ நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு் கிடச்சட்டாங்ன்னா அவுங்க வந்து இவுங்க கூட க்ளோஸ் ஆயிடுவாங்களோனு ஒரு பயமு இருக்கு ஏன்னா வந்து நம்மளோட ஃப்ரேண்ஷிப் ஃப்ரெண்ட வந்து இவங்க பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோனு ஒரு பயமு இருக்கு இது மாரி நறைய பேருக்கு லைஃப்ல நடந்திருக்கு சோ அதா
அது வந்து நல்ல பாயிண்ட் ஆஃப்
ஓகே நா எனக்கு இப்ப வந்து பெஸ்ட் ஃரெண்ட் பேசனால எனக்கு இப்ப வந்து உங்கூட பேசி எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்தது இந்த டைம நா ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணே
தேங்க் யூ
நானு இதோட கால கட் பண்ற நானு அப்பறமா கால் பண்ற பாய்
பாய்